ஹலோ
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா
ம் கேக்குது ஹலோ
சொல்லுங் சொல்லுங்க என்ன பண்றீங்க ஹலோ
சும்மா தாங்க இருக்க நீங்க என்ன பண்றீங்க
சும்மா தாங்க
ம் சாப்டாச்சா
இல்ல இனிமே தா சாப்புன்னு வீட்ல என்ன பண்றாங்க சாப்ட்டாங்ளா
டீவி பாக்கறாங்க தெரில சாப்டாங்
ம்
அங்க எல்லாரு சாப்டாங்லா
ம் சாப்ட்டாங்க தண்ணி வந்துச்சி இன்னைக்கி அ புடிச்சிட்டு இப்ப தா படம் பாத்துட்டுருக்காங்க சாப்ட்டுட்டு
டெய்லி படம் பாப்பாங்ளா
ஆமா ஆமா டெய்லியூ பாப்பாங் என் மொபைல நெட்டு் அன்லிமிடட் போட்ருக்க
ம்
அதெல்லா நெட்டு கனெக்ட் பண்ணி விட்ருவோ அவுங்க பாப்பாங்க
ஏன் என்ன சமயல்
சொல்லுங்க
அப்புறோ என்ன சமயல்
சமையல் காலைல்ல வச்சதுதான நாளைக்கு தா சண்டே நாளைக்கு தா ஸ்பெஷல் எதாச்சூ மட்டன் இல்னா சிக்கன்
நாளக்கி என்ன பிளான்
நாளைக்கு எங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனுக்கு க மேரேஜி அதனால நாங்க ஃபங்க்ஷனுக்கு போனோ அப்புறோ ஈவினிங் படத்துக்கு போனோ ஆத்தூருக்கு
எடுத்து
படத்துக்கு படத்துக்கு ம் கட்ட குஸ்தி
ம்
ஆ இந்த சம்பவகாரின்ட்டு ஒரு சாங் இப்ப ரிலீஸ் ஆனுச்சுல
ஆ ஆ
ஆ இந்த படத்துக்கு எல்லா போலான்ட்டு பேசிட்டு இருக்கறோ ஈவ்னிங் ஷோக்கு இன்னொன்னு தெர்ல நீங்கள்லா போனது இல்லயா படத்துக்கு தேட்டருக்
போயிருக்கே ரெண்டு வாட்டி போயிருக்க மூணு வாட்டி போயிருக்கே என் ஃபேமிலியோட ரெண்டு வாட்டி போய்ருக்க நல்லதா இருக்கு
ம் ம் சேரி
ம்
ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தேட்டர்ல பாத்த பட என்ன மூவி நேம் என்னா
ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாத்ததுனா மாஸ்டர்
புரியல
மாஸ்டர் மாஸ்டர் விஜய் நடிச்ச படத்துல மாஸ்டர் அதுக்கப்புறோ வாரிசு பா த்து அதுக்கப்புறோ பெரி புள்ளைங்களோட
ம் ம் நால்லா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்த படம் வந்துட்டு இந்த படந்தா புரியல
நீங்கெல்லா நெறயா வாட்டி போயிருக்குங்க
நாங்க அதெல்லா போய்ருக்கோ
ஃபர்ஸ்ட்டு பாத்த பட
நா வ ஃபர்ஸ்ட்டு பார்த்த படம் வந்துட்டு இது எனிமி படம் தா ஃபர்ஸ்ட்டு பாத்தே விசால் நடிச்ச படம்
அ
அந்தா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ர்ட்டு பாத்த படோ தேட்டர்ல அதுக்கப்புறல்லா அப்புறோ அந்த ஒரு தடவ தேட்டருக்கு போய் பழகி அப்புறோ அப்பிடியே பசங்க கூட அப்பப்ப புது படோ வந்துச்சுன்னா அப்படிே போறத்து நல்லா இருந்தா போவே இப்ப இந்த படோ இந்த குஸ்தி டூ படம் வந்துட்டு மொக்கையாதா இருக்குன் நெனச்ச ஏனா ஹீரோ அ ஹீரோயின் லா அவ்ள்லா இது இல்ல
ம்
ப்ரபலம் இல்ல ஆனால படம் மொக்கையா இருக்குன் நென்ச்சா அப்புற இன்ஸ்டாவுலல்லா நெறைய வந்துட்டே இருந்துச்சி இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே எல்லா வீடியோ போட்டுட்டே இருந்தாங்க செரி படம் நல்லா இருக்கு மாட்டுக்தேன் சொல்ட்டுதா செரி போலாம் அப்டின் சொல்ட்டு பேசிருப் அதா போலான்ட்டு
இந்த மாரி சமயத்துல தா தோனு
புரியில
இந்த மாரி சமயத்துல தா தோணு
என்னாதுங்
நமக்கு இந்த மாரி ஒரு ஃப்ரீடம் கெடக்காம போச்சே
ஓ ஆமா அ ஒண் எமகாரங்க எ முன்னாடி இது ஆ ிஇதா இப் ஆ பசங்இ இது ப பசங்க பசங்க பொண்ணுங்கன்னு எடுத்துகிட்டா பசங்களுக் கொஞ்ச அ கொஞ்சன் ட்டல்ல நெறைய ஃப்ரீடம் இருக் ஆனா பொண்ணுங்களுக்கு அவ்ளோக்கா இருக்கா ஆனா அதுவே அது வந்துட்டு எப்பிடின்னா இப்ப பசங்கன் எடுத்துக்கிட்டா சிட்டி சைட்லயு செரி கிராமத்து சைட்லயு செரி எங்கிருந்தாலு செரி ஃப்ரீடம் அதிகோ கேர்ள்ஸுக்கு எடுத்துக்கிட்டா இந்த மேரி இந்த மேரி சைடெல்லா அவ்ளோக்கு ஃப்ரீடம் கெடைக்காது ஆனா மத்தபடி இந்த சென்னை பெரிய சிட்டி சைடெல்லா பாத்தீங்கனா எவ்ளோ ஃப்ரீடம் நாங்கலா பசங்களோட பொண்ணுங்க நெறைய ஃப்ரீடமா இருப்பாங்க நைட் நைட் டைம் அன் டைம்ல போவாங்க வருவாங்க எங்க வேணாலு வெளியப் போவாங்க எப்போ வேணாலு வருவாங்க ஏனா அது வந்து கேஷ்வல் ஆயிடுச்சி இங்க
இங்கேயுமே ஒவ்வொருத்திங்க போய்ட்டு தா எங்க அக்கால்லா போயிட்ருந்தா
அது நூ அது நூத்துல ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்கு அவ்ளோதா மத்தபடில்லா இருக்காது
ஆ
அவங்கெல்லா சிட்டி சைட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அவ்ளதா லிமிட் எல்லா
இதெல்லா நா துச்சுன்னா இன்னக்கி எ ஃப்ரெண்டு வந்திருந்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிடிக்கலான்னு போனோ அவே என்ன சொன்னா அம்மால்லா வேண்டா ரெண்டு பேரு மட்டு போயிட்டு வரலான் அப்டின்னு சொன்னா நாங்க இந்துட்டு என்ன பண்ணோ அந்த ஏனங் கடைக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அப்பிடின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக் குடுத்துட்டு போங்க அப்பிடின்னதுக்கு நாங்களு தா வரோ அப்பிடின்னு எங்க கூடயே வந்தாங்க திங்ஸ்ல்லா எ பாத்திரக் கடைக்கு போயிட்டு வந்துட்டு எங்க அம்மா போயிட்டு வ நீங்க போங்க வீட்டுக்கு போங்க நானு எ அபியு போயிட்டு கடைக்கு போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ புடிச்சுட் ஆ
ம்
அப்பிடின்னு சொன்னதுக்கு விடவே இல்லே ம் நாங்களு தா வரோ வா அப்பிடின்ட்டு கூடயே வந்தாங்க டென்ஷனாயிருச்சு அப்றோ அவளக் கூட்டிட்டு வந்தே இங்க கூட்டிட்டு வந்துட்டு தீனி எல்லாம் வச்சு குடுத்துட்டு மாங்கால்லா வச்சு ட்டு கோன் வச்சு உட சொன்னே கோன் வச்சு உட்டாளா
ம்
அப்றோ கூட்டிட்டு போயிட்டு வீட்ல விட்டு வந்தே நானு அப்பாவு
எது பைக்லியா
ஆமா பைக்ல போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு போன் நா என்ன பண்ண மருதானி கோன் வச்சுிட்டே போனே இப்போ பாதி தூரோ வந்துட்ட போன் அவ கையில இருக்கவு போன மறந்து வீட்லயே அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டே திருப்ப வளைச்சி அப்பாட்ட திட்டு வாங்கி திருப்ப போய் எடுத்துட்டு வந்து
ம்
அப்றோ நீ வந்த ஒரு வாழ்க்கைய என்ஜாய் பண்ணவே முடியாம
சாரி ஸ்
அப்டியே போகுது ஒண்ணுமே இல்லாம போகுது திங்கறதும் தூங்கறதும் திங்கறதும் தூங்கறதமா நாளைக்கு முருகன் கோயில் போலான் சொன்னா என்ன பண்றாலோ தெரில
ஓ நீங்க பிளான் போட்டிருக்கீங்களா
ம் நாளைக்கு போலா அவ அவளோடைய இயர்பட்ஸை அவ ஒரு காதுல சொறிவிட்டே வந்தா இயர்பட்ஸ அத இங்கே விட்டுட்டு போயிட்டா அதனால எனக்கு போன் பண்ணி சொன்னா விட்டுட்டே வன்ட்டே சரி நம்ம நாளைக்கு கோயிலுக் போலா வரும்போது எடுத்துட்டுவா
உங்க வீட்ல சொன்னீங்களா
ஆ ஆ சொல்லல நாளைக்கு சொல்லிக்கலா நாளைக்கு சொல்லிக்கலா இப்பல்லாம் சொன்னா வேணாம் பாங்க
ஆ எல்லாம் வேண தான் சொல்லுவாங்க அதலாம் அடம் புடிச்சு அந்த மேரி போனாதான் என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா எல்லா வீட்லயும் பி எல்லா வீட்லயும் பிரீடம் வர மேர்
போலாமா ஆனா போனோம்னா என்ன அவ்ளோ தான் போனா போக போக வேணனா போக கூடாது
போகணும்னா அது பிள ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குல்ல பிளான் பண்ணி எல்லாம் ஒன்னா வந்து பர்மிஷன் கேட்டா எல்லாம் விடுவாங்க தனியா கேட்டாங்கன்னா விட மாட்டாங்க அது மேரி எல்லாம் ஒன்னா கிட்ட பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா விடுவாங்க அந்த மேரி விடலனா இப்ப தனியா கேக்குறதுக்கும் குரூப்பா எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்களாம் இருந்து சேர்ந்து கேக்குறதுக்கும் எப்டியாச்சும் ஒ ஒரு த்ரீ மூணு டைம் கேட்டா விட்டுருவாங்க அதே தனிய கேட்டாலாம் விட மாட்டாங்க அதனால சொல்ற அந்த மேரி கேட்டு பிளான்ட் பண்டு இதமேர் பிரண்ட்ஸ் கூட ஜா லியா வெளிய போயிட்டு வாங்க எப்டி இருந்தாலும் இதுக்கு பிளான் எதுவும் வெளியே லாங்க்லாம் எது பண்ண முடியலனால பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கோ இல்ல ஒரு ஒன் ஹார் ட்ராவல் போய்ட்டட்டு வர்துக்கு சேர்த்து டூ ஹார் ட்ராவல்ங்கிற மேரி சரி ஒன் ஹார் ட்ராவலுங்கிற மேரி பார்த்து நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாவே
நாங்களும் அப்டி தான் இங்க யூனியன் ஆபீஸ் கிட்ட எங்க யூனியன் ஆபீஸ் கிட்ட இங்க ஒரு ஐஸ்கிரீம் கட ஓப்பன் பண்ணிருக்காங்க அங்க நம்மளே உக்காந்து சாப்ட்டு வர மாரி அவ் உனக்குதான் போகணும் போகணும்ன்னு ஆச போலாம் போலாம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா போகமுல்ல அது வந்து சாய்ங்காலம் டைம்லதான் தொரப்பாங்க போல
ம்
நாளக்கு வேணா பாக்கலாம் போற மாரி இருந்தா அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்ட்டு ஐஸ்கிரீம் சாப்புன்ணும் இல்லன்னா அவுங்க பக்கத்துல ஒரு குல்பி விக்கிறாங்க அது ஒரு வாட்டி வாங்கி சாப்புன்னும்
சேரிங்க ஓகே நாளிக்கி பாக்கலாம்
ம் சேரிங்க